ஹலோ வணக்கம் தோழி ஆன் கேக்குதுங்க எப்டி இரு கிங்க
ஆஹ் எனக்கு கேக்குது உங்களுக்கு உங்களோட வாய்ஸே டபுள் டைம் ஏதாவது கேக்குதா
நல்லாவே கேட்குதுங்க சிங்கிள் சிங்கிள் டைம் தான் எ என்னோட எ வாய்ஸ் கேக்குதுங்களா இல்ல உங்கலோடை வாய்ஸ்
என்னோட வாய்ஸ் தா எனக்கு கேக்குதா ஆ
இட்ஸ் ஓகே எனக்கு கிளியரா உங்க வாய்ஸ் ஒன் டைம் தான்ங்க கேக்குது
ஒரு நிமிஷோ இருங்க
ஆஹ
உம் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இரு
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
எங்க சாப்பிட்டிங்களா
உம் சாப்பட்டாச்சு
இப்பறம்ங்க கிட்ஸ் எல்லா நல்லா இருக்காங் வீட்டில ஒகே உங்களோட ஹாபிஸ் என்னங்க, எல்லாரு நல்லா க்காங்க உங்களுடைய ஹாபீஸ் என்னங்க கொஞ்சம் எ கூட ஷேர் பண்ணுறீங்களா
என்னோட ஹாபீஸ்ன்னு பாத்தாக்கா பெருசா எதுவு இல்ல நமக்குன்னு ஒரு எப்படி சொல்றது நம்மள ஒரு நாலு பேர் மதிக்கணு மரியாதையா பாக்கணு அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்னல்லாம் பண்ணனும் அதெல்லாம் பண்ணணுனு தோணுது ஆனா அந்த அளவுக்கான ஃப்ரீடம் இல்ல அவ்ளதா
ஓக்கே பட் உங்களுக்கு வந்து அது பெருசா தோணாது பாக்குற எங்களுக்குதா கேட்கற எங்களுக் குதா இவ்ளோ கித் ரெண்டு கிட்ஸ வெச்சு சு இது செய்யறதே பெரிய விஷியோ இ இல்லயா
டெய்லி இது இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சோ எனக்குன்னு எதாவது வேணு அப்படின்றதுனால ஸ்டோன் ஒர்க் எல்லா இருக் குல்ல பட்டுப்பாவாட சட்டையில அந்த மாதிரி ஸ்டோன்ல்லா ஒட்டுவாங்கில்லீங் ஆமா ஆனா அது கொஞ்சோ கஷ்டந்தா இருந்தாலு உக்காந்து பண்ணிருக்க ஒரு நா வந்துட்டு அஹ உம் எப்படி சொல்றது ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷங்கிட்ட பண்ண
சூப்பருங்க அந்த ஆரி ஒர்க் மாரியா இல்ல
ஆரி ஒர்க் இல்ல ஸ்டோன் ஒர்க் இப்ப எப்படி சொல்றது இப்ப நெறயா ஒரு எடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வரு
உம் ம்
ட்டு ஒரு சின்ன டிசைன் இருக்கு இல்ல இந்த மாரி வந்துட்டு கல்லு வேச்சு குடுக்கறாங்கல்ல ஸ்டோன் வெச்சு குட்டி பசங்களுடைய பாவாட சட்டைையில எல்லா அஹ் அது ஒரு பீஸ் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ருப்பீஸ் ஃபோர் ருப்பீஸ் ஃபைவ் ருப்பீஸ் அந்த மாரி வந்துட்டு மாற்றோ இருக்கு ஒரு இ இருக்கு இதுல ப்ச் கொஞ்சோ சிம்பிள் டி சைனா இருந்ததுனா உங்களுக்கு மூண ரூபா நாலு ரூபா வரு அதோட கொஞ்சோ லைட்டா ஒர்க் இருக்குதுன்னா ஆ அவுங்களுக்கு வந்துட்டு அஞ்சு ரூபா வரு மேக்சிமம் வந்துட்டு ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு மேல கெடையாது
கெடையாது பட் ஒர்க் வந்து ரொம்போ வந்து மைனூட்டா பண்ணணு
அது கொஞ்சோ ஸ்டோனு ஆமா ஸ்டோனு உங்களுக்கு நெறயா இருக்கு ஸ்டோன் போறதுதா உங்களுக்கு உங்களுக்கு அந்த த்ரீ மூன்று ரூபா நாலு ரூபா சொன்னன்ல அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகு
ஓ
ஓட்டுறதுக்கு ஒரு ஒரு பீஸ் ஒட்டுறதுக்கு ஒரு அதுவும் ஃபிரண்ட் சைடு மட்டும் தான் ஒட்டணும் பேக் சைடுல ஒட்டக்கூடாது ஆமா அதுக்கே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் ரொம்ப பெரிய பாவாடை அப்படின்னா பெரியவங்க போடுறதுக்கும் வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாலிடா வந்துட்டு ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் ஆமா அதுக்கு பார்டர்ல உங்களுக்கு பெருசா வரு அகலமா இருக்கு இல்லயா கொழந்தைங்களுதுனா சின்னதா இருக்கு ம்
ஸ்டோனுங்ளா இல்ல ஓரளவுக்கு பெரிய ஸ்டோனுங்ளா ம் ஆ வரையிற மாரி ஆ ஓகே ஓகே ஓகே
டரணுவ
ம்
அது ஃபுல்லுமே இப்ப எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு பூ பூ மாதிரி வருதுன் வெச்சுக்கோங்ளே அந்த பூ ஃபுல்லுமே கம்மு ஒட்டிட்டு ஒரு எட விடாம ஸ்பேஸ் இல்லாம அந்த பூவாவே நம்ம அந்த ஸ்டோன வந்துட்டு பதிச்சு வெச்ச மாதிரி இருக்கணு ஆமா
இந்த இந்த ஸ்டோன் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணா போயிடுங்ளா இல்ல போ
போகுந்தா நம்மதா கொஞ்ச வந்துட்டு மெயின்டென் பண்ணணு
மெய்ன்டனன்ஸ் பண்ணனு
அது வந்துட்டு ஹாஷா வந்துட்டு இதெல்லா போடக்கூடாது பிரஷ்லா போடக்கூடாது சும்மா ஷாம்பூ வாஷ் அந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி கொஞ்ச குமிக்கி போட்டு அதுலயு ஸ்டோன் கீழ விழுந்தா எம் பொண்ணுக் ஒரு கவன் வாங்கிட் டு வந்து நானேவே கொஞ்ச ஸ்டோன்லா ஒட்ன ஸ்டோன் ஒட்ன அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பங்க்ஷன்தா ஒரு எங்கேஜ்மென்ட் போயிட்டு வந்தாங்க அதுக்குள்ளயே நாலஞ்சு கல்லு எல்லா பிரிஞ்சு வந்துரு சு ஆமா விழுந்திரு ச்சு அது இல்லாம நம்ம கம்ம ஒட்டி அந்த கல்ல ஒட்றோ இல்லையா அதுக்கு கீழ இருக்கிறத டிரெஸ்லயே புடிச்சிட்டு மேல இருக்கறத மட்டு விழுந்துருச்சு அப்ப நம்ம அந்த எடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோ
பண்ணிருக்கோன்றது தெரியுது
து இல்ல எல்லா ட்ரஸ்லயு அப்டிதா இருக்குமான்றதுது தெரியில ஆமா எங்க அம்மாக்கு கூட நா ஒரு பொடவையில வந்துட்டு அதுக் நல்லாருந்துச்சு கலர் லுக்கா இருந்துச்சு ப்ளூ வித் பிங்க் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆனா வந்துட்டு அது ம் நல்லாருக்கு ராயல் ப்ளூ இருக்கு இல்லையா அது வித் பிங்க்கு எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப புடிக் கு எனக்கு பிங்க் புடிக்கு எங் ஹஸ்பெண்டுக்கு ப்ளூ புடிக்கு அது பிங்க் வித் ப்ளூ இருந்துது இல்லையா அதனால அது கொஞ்ச லைட்டா கொஞ்ச சைலண்ட்டா இருக்க மாரியே தெரிஞ்சுது ஏதாவது ஒர்க் இருந்தா நல்லாருக்கு
நல்லா இருக்குமே நீங்க டிசைன்
ஆனா அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி லைட்டா ரொம்ப ஃபுல்லாலாம் பண்ணல
நானுமே பாத்தீங்கன்னா என்னோட பிளவுஸ்க்கு வந்து நான் குந்தன் ஸ்டோன் ஓட்டுவேன்
ம் நீங்க ஆரி ஒர்க் பண்றீங்களா
இல்ல ஆரி ஒர்க் பண்ணலங்க அந்த க்ளூ இருக்கு இல்லைங்களா அந்த க்ளூ வச்சு நா எனக்கு புடிச்
களூனா இப்ப எப்டி இதிய என்னது எஃப்ல எதோ வருதேயா அது வா
இல்ல குட்டிசா டொண்ட்டி ருபீஸ்ன்னு விக்கு அது வொயிட் கலர்ல இருக் அது போட்டா அத அது அப்டியே ஒட்டிக்கு அந்த மாரி வெச்சு நானு என்னோடய ப்ளவுஸ்க்கு அதாவது நா சொல்லுலது ஏ மேரேஜுக்கு முன்னாடி நா டிசைன் பண்ண ஆன இப்ப நா பண்ணலங்க இப்ப அவ்ளோ சேரியே வேர் பண்றது இல்ல
நானு சேரீனா நா நல்லா கட்டுவே முன்னாடி எல்லா மேரேஜ் ஆயிட்டு மேரேஜ் ஆனதுக்கப்ரோங் கூட கொஞ்சோ கட்ன
கொஞ்சோ கட்ல ம் ம் இப்ப கொழந்திங்க வந்ததுக்கப்ரோ சாரி அவாய்ட் பண்ணிட்டுதா இருக்க
பாக்கலாம் பேபிக்கு வந்துட்டு பீட் போய்ட்ருக்கு மேபீ பீட் ஸ்டாப் பண்ணா வேனா கொஞ்ச கம்படபுளா இருக்கூ நமக்கு அதுக்கப்றோ வேணா கொஞ்சோ சாரீஸ் கட்ட ஆரம்பிக்கணு ஏன்னா வாங்கி வாங்கி வச்சதெல்லா அப்டியவே இருக்கு அதெல்லா நம்ம யூஸ் பண்ணி பண்ணா நா கொஞ்சோ ஓரளவுக்கு கொஞ்சோ யூஸ் பண்ணக்க வேற ஒருத்தங்ளுக்கு குடுத்துருவோ அது அவுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல ம் அதுனால நீ இவ்லோ தர வச்சிட்டு யாருக்கு குடுக்க மாட்ற குடுக்க மாட்றேன்டாங்க எனக்கு மனசு த்து வரமாட்டிகுது அத நம்ம பாத்தது எனக்கு ஒம்போது வருஷோ எட்டு வருஷோ ஆனாலுமே அது எனக்கு புதுசு மாதிரியே இருக்கு ஆனா எங்க மாமியார் வந்துட்டு ஒன் இயருக்கு அவுங்க வந்துட்டு ஒரு அஞ்சுலிருந்து ஆறு பொடவ எடுக்கறாங்க அப்டினா
ஆ அடுத்த வருஷோ அந்த பொடவ யூஸ் பண்ண மாட்டாங்க அஹோ வேற யாருக்காது குடுத்துருவாங்க குடுத்துருவாங்க அ ஓ ஆமா
அதெல்லா ஓ அவுங்களுக்கு ரொம்ப புடுச்சதுன்னா ஒண்ணு ரெண்டு வச்சுட்டு பேலன்ஸ் து வந்து குடுத்துவாங்க ஃபில்டர் பண்ணுவாங்க இயர்லி ஆமா ஆம் அது வந்துட்டு அவங்களுக் ஃபச்சேசிங்கு இருக்லாம் அப்டி இல்ன்னா எங்ளுடைய அவுங் லோட ரிலேட்டிவ்லா வந்துட்டு அ சம் ஃபெஸ்டிவல் வரும்போது வாங்கி குடுப்பாங்க அத வந்துட்டு அவுங்க ரீஃபில் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு அதுவே வந்துட்டு சிக்ஸ் டு செவன் சாரீஸ் வந்துரும் ஒரு பத்து புடவைக்குள்ள அதுலயே வந்துரும் அவங்களுக்கு
சேரி சேரி செரிங்க
உம்
நல்ல விஷயங்க நான் ல்லாம் சாரி சைடே இப்போ போறதில்லங்க எதாவது ரொம்ப இம்
சாரி எனக்கு புடிக்கும் விரும்பி வாங்குவேன் ஆனா கட்டுறதுல கொஞ்சோ சோம்பேரியத்தனம் முன்னாடியெல்லா நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடினாக்கா இப்ப நான் நாளைக்கு வந்துட்டு வேல செய்யற இடத்துக்கு நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னாக்கா இன்னிக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிருவேன் ச்சு ப்ரீ ப்ளீட்னா அதெல்லா இப்போதான உங்களுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு
அதுக் நீங்க அதுக்கு முன்னாடியில இருந்
நான் வந்துட்டு இப்போ சொல்றத எப்படி னா அவங்களுக்கு பதினாறு பதினேழு சொல்றேன் இயர் டூ தோஸண்ட் சிஸ்ட்டின் செவன்டீன்ல அந்த டைம்கு வந்துட்டு சோல்டர் பின் மட்டும் பின்பண்ணி வச்சிருவேன்
ஓ உம் உம்
அதுக்கப்புறோ நம்ம இங்க கட்டுறது எல்லா கொஞ்சோ அது ஒருத்த ஒருத்தவங்களுக்கு வேரி ஆகும்ல அதெல்லா பண்ண மாட்டேன் நான் வந்து ஷோல்டர்ல பின்னாடி ஒரு பின்னும் முன்னாடி ஒரு பின் போடுவோம் இல்லயா ஒரு சிலவுவங்க ஷோல்டர்ல மட்டும் பின் போடுவாங்க நான் ரெண்டு பின் யூஸ் பண்ணுவ லைட்டா கொஞ்சொ கீழ எறக்கு முன்னாடி வந்து ட்டு ஷோல்டர் கிட்ட போடுவ ஆனா அந்த ரெண்டு பின் மட்டு பின் பண்ணி வெச்சிப்பே
அப்பவே நீங்க வந்து
தாது பங்கஷன் போனனா அந்த எடொ மட் கொஞ்சொ ஐயன் பண்ணி வச்சுப்பே
சேரி சே
அது அப்டே நம்ம இங்க எடுத்து வைக்கும் போது அதுவு எனக்கொரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் சாவது நமக் கொஞ்ச டைம்
டைம் சேவாகுவு
தே ஏதாது வலையல் போடணோ ஏதாது துதுனா அது அப்டே செட்டா எடுத்து சைட்ல வெச்சுட்டோனா காலைல ஏன்ச்சு குளிச்சுட்டு வந்துட்டு அப்டியு லேட்டா தா ஆகு ஒரு ஃபிட்டின் மினிட்ஸாவது ஆகு மேக்சிமம் நா வந்து ரொம்ப வெயிட்டா கட்ட மாட்டே
ம்
ஆ எனக்கு கொஞ்சோ சிம்புளா இருக்கணு அப்டின் நெனப்பே
ம்
மேரேஜ் ஆயிட்டு வந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹெவியா தா ட்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இங் ஆமா இங்க வந்துட்டு சிம்பிளா இருந்தோனாக்கா அவுங்ககிட்ட எதுவுமே இல்ல அப்டின்னு நெனச்சிக்குறாங்க அதுக்குன்னு ஹெவியா இருக்கறவங்கிட்ட எல்லா இருக்குன்றது கிடயா
இருக்குன்றது அர்த்தம் இல்ல கரெக்டு கரெக்டு கரெக்ட் பாயிண்ட்டு
அவுங்க வந்துட்டு அ இந்த பங்ஷனா நம்ம ரிலேட்டிவ் பங்ஷனா அந்த ஜக ஜகானு இருக்கனு அப்டினு எனக்கு வந்து சிம்பிளா இரு எனக்கு வந் எப்டி சொல்றதுனா ந எப்டி லைக் பண்ணுவனா ம் சாரிஸ் சிம் ப்புலா இருக்கனு பிளைனா இருந்தாலு ஓகே அதுக்கு கொஞ்சோ பிளவுஸ் லைட்டா ஒர்க்கா இருக்கனு
புரியிது புரியிது புரியிது எனக்கு வந்து நா லீனா இருப்பே எனக்கு காட்டன் சேரீ வியர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கு பட் அத அயன் பண்ணிட்டு அதெல்லா நம்மளுக் பிடிக்காது எனக்கு லெஸ் வெயிட் சேரீனா நம்ப கம்ஃபர்டபிளா நம்ம எப்டி சொன்னாலு அது நம்ப பேச்ச கேக்கு
உம் கண்டிப்பா நானு லீனாதா இருப்ப இது வரைக்கனு லீனாதா இருக்க
சேரி சேரி சேரி நா ரொம்ப லீன் இல்ல
பாத்துட்டு நீ எப்டி அப்டி அப்ப இருந்த மாதிரியே இப்ப இருக்க அப்டின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க எல்லாரு எல்லாருமே